சார் ஆ வணக்கம் தோழர் சொல்லுங்க
எப்டி இர்க்கீங்க நல்லா இர்க்கீங்ளா
ம் நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கம் தோழி சாப்ட்டீங்ளா
ம் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க அ தொ சாப்டனு இனிமேல் தா சாப்டனு நீங்க எல்லா உங்களுக்கு கேக்குதா நா பேசுறது
க்குது தோழி பேசுங்க சொல் லுங்க கேக்
ஆ நீங்கல்லா சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ம் நா சாப்ட்டே நா சாப்ட்டே
என்ன பண்ணிட்டு இர்க்கீங்க
தோ இப்பதா வெளியே ஒக்காந்துட்டு ரோட்ல பாத்துட்டு இர்க்கே வெளிய போற வரவங்கலா பாத்துட்டு இருக்கே
எப்டி தோழி ஒங்க சமையல் நா வேல பாத்துட்டு இருக்கே தோழி பெங்ளூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே வேல பாத்துட்டு இருக்கே
ஆ செரி ஓகே
நீங்க
சேர் நா வந்து வீட்ல சமைப்பே அப்பப்போ சமைப்பே மத்தபடி எங்க வீட்ல பெரியவங்க இரு ப்பாங்க அவுங்க சமைப்பாங்க அவுங்களால முடியலன்னா நா சமைப்பே
சேரிங் தோழி உங்களுக்கு என்ன சமைக்
ம் நீங்க சமைப்பீங்ளா ஆ பிடிக்கு பிடிக்கு ஆ டிஃப்ரெண்டா செஞ்சு குடுப்பே எங்க வீட்ல இருக்காங்க அவுங்க சாப் ட்டுட்டு சொல்லுவாங்க ஏதாச்சு செய்யனுனு தோணுச்சுன்னா செஞ்சு குடுப் ப்பே அவுங்க எப்டி இருக்குன்னு சொல்லுவாங்க
செரிங்க தோழி டிஃப்ரெண்டா என்ன செய்வீங்க வித்தியாசமா என்ன செய்வீங்க
டிஃப்ரெண்ட்டா நம்ம இணையதளத்துல பாத்து ஏதாச்சு டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்துச்சுனா நம்ம அத ட்ரை பண்ணி பாக்கலா
ஓ செரிங்க தேழி இப்போ ஃபஸ்ட் டைம் பன்றப்போ அதே அந்த சுவைக்கு வருமா உங்களுக்கு யூடிப்ப பாத்து பண்றீங்ளே
அது நமக்கு தெரியாது இல்லயா அவுங்க என்ன ஆ சுவைல சமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம சமைக்கிறதுதா நம்ம டேஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதால்ல
சேரிங்க தோழி
ம்
சேரி சொல்லுங்க இப்போ வந்து ஒரு டா டாபிக் எடுத்துக்கலாமா
ம் ஓகே
ஆ செரி விடு இப்போ இந்த கிராமப்புறங்கள்லா இருக்குல்ல
ஆமா
ஆ அது அது எப்டி இப்போ வந்து சிட்டி நல்லதா இல்ல கிராமம் ப்புற நல்லதா
அது வந்து ஒரு ஒரு மக்களுக்கு என்ன எப்டி எப்டியோ அவுங்கவுங்களுக்கு அவுங்கவுங்களுக்கு இப்ப எனக்குன்னு பாத்தீங்கனா நா சென்னையில் இங்கிருந்து பழகிட்டனால எனக்கு வந்து சி ட்டில இருக்கிறது தா எனக்கு பிடிக்கு ஒரு சிலவங்க வந்து கிராமத்திலே இருந்து அவுங்களுக் அந்த கல்ச்சரே புடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த இதுலயே இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அதுவே புடிச்சிருக்கு ப
சேரிங் தோழி இப்ப நகரத்துல கெடைக்கிற அத்தியாவசிய தேவெல்லா இப்ப கிராமத்துல வந்து கெடைக்கறிறது இல்ல ஓகேங்களா
ஆ ஆமா
அப்போ வந்து அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்த பத்தி கொஞ்சோ மேம்படுத்துறத பத்தி பேசலாமா
ம் பேசலா
உங்களுக்கு இன்டரஸ்ட் இருக்கா அதுல
ஆ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க சா எனக்கு ஒரு சிலது தெரியு நீங்க பேசுங்க ஆ நா என்னன் நா சொல்றே
சரிங் தோழி சரிங் தோழி இப்ப இந்த கிராமப்புறத்துல்லா பாத்தீங்கன்னா ரோடு வசதி சாலை வ சதி இப்பில்லா எதுவுமே கெடையாது இப்போ வந்து நெறைய எடத்துல இப்ப இந்த மண் ரோடு தா இன்ன இன்னுமே நம்டைய கிராமப்புறத்துல இருக்கு போரத்த வரத்துக்கு நம்ட செரமமா இருக்கோகெலா
ம்
தோழி கேக்குதுங்களா
ஆமா ஆமா ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ இப்ப வந் து இங்க உள்ள வசிக்கவங்கலா என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகேங்
ம்
ம் வேற எத பத்தி சொல்லா
இங்க இங்க வந்து நம்ம சிட்டி பீப்புள்ஸ்குன் பாத்தீங்கன்னா ஆ நம்ம போய் நின்னாலே பசு வரு அவுங்க ஏறி டக்கு டக்குன்ட்டு போயிடுவாங்க இதே நம்ம கிராமத்துலன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் வசதி எல்லா இருக்காதுதானே சொல்றீங்க
ஆமா டா அது வந்து மணிகணக்கா காத்துருப்பாங்க அந்த பஸ்ஸுக்காக ஆ ஆனா நகர்புறங்கள்ல ஒரு ஆ ஒரு நிமிடத்துக் கு ரெண்டு நிமிடத்துக்கு ஒரு டைமு மூணு நிமிடத்துக்கு ஒரு டைம் அப்டி வரு
ம் அப்டிப்ப அப்டின்ற பஸ் வச் சதி இருக்கு ஆனா நீங்க கிராமப்புறத்துல
கிராமப்புறங்கள் ஆ ஆமாம் தோழி நீங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ
நம்ம வந்து கிராமப்புறத்துல
இல்ல வேல மல போலான்
ஒரு நாளைக்கு நம்ம கொறஞ்சது ரெண்டு இல்ல ஒன்ற லிட்ரு குடிப்போ ஆனா அத்தியாவசிய நம்ம மூண் லிட்டர் குடிக்கணுனு சொல்லியிருப்பாங்க
அ அவ்ளோதா குடுப்பீங்களா நா அவ்ளோவு போதுமா உங்க ஒடம்பு தே
நமக்கு போது நமக்கு ஒரு வ ஆ ரெண்டு லிட்ரு நம்ம தெனிக்கு குடிப்போ அவ்வளதா
சை சப்பிளா சொல்ல கூடாது தோழி நார்மலா வந்து ஒரு மனிதனோட ஒடம்புல நெம்றது செவன்டி பெர்சன்டேஜ் தண்ணியா தா நம்பி நெரம்பிட்ருக்கு சரிங்களா அதுவு அந்த லி குவிட் இந்த ரத்தோ தண்ணி இப்டிதா நரம்பி இருக்கு அப்ப தண்ணி வந்து நம்ப எ ப்போதுமே என்ன பண்ணு நறைய குடிக்கணு சரிங்களா
ம் அது நமக்கு தாகம் எடுத்தாதானே குடிக்க முடியு
தாகம் எடுக்கலைனாலு குடிக்கணும் தோழி ஆமா தோழி நீங்க பசிச்சா மட்டு தா தோழி சாப்டுவீங்களா
ஆமா பசிச்சாதா நம்ம சாப்டுவோ பசிக்கலன்னா அந்த
இப்போ நா ஒரு நா ஒரு ஒரு நாளைக்கு மூணு வேல உணவு விடுவி இருக்குங்கலா
ம்
அப்போ பசிக்கலனா சாப்டாத்திங்க
நாங்க வந்து கொறஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைதா சாப்டுவோ அதுலயும் ஒரு வேலதா கரெக்டா சாப்டுவோ ஒரு வேல சாப்பிட மாட்டோ ம் மதியானம் மட்டும்தா நாங்க சாப்டுவோ நா மதியான மட்டுதா நா சாப் காலையில நா எழுந்து டீ குடிப்ப டீ குடிச்சுட்டு ம்
டீ குடிப்பீங்களா
கேக்குதுங்களா
கேக்குது தோழி
ம்
டீ மட்டும் போதுங்களா உங்களுக்கு
டீ குடிச்சுட்டு அப்பற மதிய ஏதாச்சு உணவு போதும் நமக்கு
சேரிங்க தோழி
நமக்கு பழகிருச்சு அதுவே அதனால நீங்க மூணு வேல சாப்டுவிங்களா
நா மூணு வேல சாப்டுவ தோழி எ நா ஒரு வேல பாத்துட்டு இருக்க தோழி அதனால நா மூணு வேல சாப்ட்டுதா தோழி ஆகணு
பசி எடுக்கும் உங்களுக்கு அதனால சாப்டுறீங்க
ம் கம்பெனில போயிட்டு எடையில்ல லா வர முடியாதுங்க தோழி அதனால
ஆஹ் சேரி சேரி
அப்ப நீங்க என்ன சமைப்பீங்க டிஃப்ரெண்டா சமைப்பன்பிங்கள சரி நீ இது வரையும் டிஃப்ரெண்டா என்னென்ன சமைச்சுக்கிறீங்க
ஆ டிஃப்ரெண்டா வந்து இந்த ம் பிரெட்ல எல்லா சீஸ் கார்லிக் பிரெட்டு அப்பற சாண்ட்வெஜ் அப்பற இந்த சிக் சிக்கன்ல செய்வாங்க இல்லிங்களா கிறிஸ்பி சிக்கன்
ஆமா ஆ
ஆஹ் அதெல்லா நா செஞ்சிருக்க
செஞ்சிருக்கீங்களா
ம் செஞ்சு சாப்ட்டு இருக்கோ எங்க வீட்டு்ல
சேரிங்க தோழி எப்டி செய்வீங்க ஏதுன்னா ஒண்ணு சொல்ல முடியுமா
எதன்னா ஒண்ணு என்ன சொல்றது உங்களுக்கு நீங்க சமைப்பிங்களா
அ நாங்க பேட்ச்லரா சமப்போ நாங்க அப்டியே ஃபுல்லா சேர்ந்து சமைக்கிறது
ம்
அது ஒரு டேஸ்ட் வராது நெறைய பே டேஸ்ட் வரு
ரெகுலரா என்ன சமைப்பீங்க
ரெகுலரா சாத வடிப்போ ஆ லெமன் சாதம் புளி சாத தக்காளி சாத இது மாதிரி ஏதுன்னா ரெடி பண்ணி செய்வோ
ஓ அந்த மேரிஸ் சாதத்தமட்டும் வெடிச்சிட்டு பவுட்ரு அது போல ஏதாச்சு கலரிடுவீங்க
ஆ ஆமா அது மேரி வச்சி கலடிப்போ மிச்ச டைம் நான்வெஜ்ஜி ஆ அப்டி இருக்கிறதுனா கடைல வாங்கி அப்டி சாப்ட்ருவோ அதெல்லா கொஞ்சோ டைம் ஆவு செய்றதுக்கு அந்த டேஸ்ட் வராதனால
ம் அ எப்பயாச்சு ட்ரை பண்ணிருக் கிங்ளா நான்வெஜ்ல பிரியாணி அந்த மாதிரி எதாச்சு
பிரியாணி ட்ரை பண்ணது இல்லத்தோழி அ கறிக்கொழம்பு வேணா ட்ரை பண்ணிருக்கோ நார்மலா நீங்க சொ சொல்லி குடுங்க பிரியாணி செய்ய தெரியுமா உங்களுக்கு
ஆ நா செய்வே பிரியாணி செய்வே நார்மலா நா எப்பயும் போல நார்மலா நம்ம வீட்ல செய்ற மாதிரியே தா செய்வோ ஆ எப்டின்னா நம் ம குக்கர்லயு செய்லா இல்ல ஒரு சிலவங்க வந்து டம் போட்டூ செய்வாங்க கட் அ இதுல்ல அ பெரிய பாத்திரத்தில டம் போட்டூ செய்வாங்க ஆனா நமக்கு வந்து குக்கர்ல செய்றது தா ஈஸியா இருக்கூ கேக்குதுங்ளா
ஆ ஆமா தோழி அம்
ம் குக்கர் அதுல வந்து நம்ம எப்டி செய்றதுனா மொதல்ல அ எண்ணெ போட்டுக்குணு கேஸ் ஆன் பண்ணிட்டு எண்ணெ போட்டுட்டு அந்த பிரியாணிக்கு தேவையான க்றிஸ் பீஸ் எல்லா இருக்கு இல்லியா ஹலோ எனக்கு உங்க பேச்சே கேக்கலயே
கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
தோழி
இப்ப கேக்குது தோழா உங்களுக் கேக்குதா
ஆ கேக் அ பிரியாணி செய்முறை சொல்லுங்க
அதா அதாம் நம்ம வந்து குக்கர்ல செய்றதா இல்ல டம் போட்டு செய்றதா நம்ம பஸ்ட் வந்து‌ செலக்ட் பண்ணி வச்சிக்கிட்டோ நம்ம வந்து குக் கர்ல செய்ற மாதிரினா மொதல்ல குக்கர வச்சிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு எண்ண கொஞ்சோ போட்டுக்குணு எண்ண போட்டுட்டு அந்த பிரியாணிக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ்லாம் போடுவாங்க ஆம் தெரியுங்ளா அது பட்ட ஏலக்கா கிராம்பு சோம்பு அதெல்லா போடுவாங்கல்ல
க்கிலந்தா அவுங்களுக்கு
ஆ
தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம அடுத்த கால்ல பேசலாந் தோழி
ஆ செரி ஓகே பாய்
ஆ சாம் சரிங்க தோழி
ம் பாய் பாய்
நன்றி தோழி
ந நன்றி தோழா
ஒகே